ஹலோ வணக்கம் தோழி வணக்கம் தோழி நல்லா இருக்கிங்களா
ஆஹ் நான் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேன் தோழி சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டாச்சு தோழி இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டன்னா என்னால கொஞ்சம் வந்து நேத்து வஞ்சு நம்மளுக்கு கொஞ்சம் வெளியில போற வேலயா இருந்தது கொஞ்சம் கால்ல இருந்து நைட் நைட்டு வரைக்கும் கொஞ்சம் டிராவல் பண்ண மாரி இருந்த அதனால இன்னைக் இங்க வந்து ரொம்ப டயர்டா இருந்தனா அதனால கொஞ்சம் லேட் ட்ட தான் எழுந்து உம் பசங்கள ஸ்கூல் அம்சிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டே
ஆமான் தோழி நானும் அப்படிதான் தோழி எங்க ஊர்ல திருவிழா அதனால வீட்
அப்படியா தோழி உம் உங்க ஊர்ல எப்டி இருக்கு தோழி வெயில்லாம்
வெயில்லாம் கொளுத்துது தோழி வெளியே போக முடில
ஆமா தொழி அதான்து அதே மாதிரிதான் தொழி இருக்குது பரவாயில்லை நம்ம ஊர்ல வந்து நேத்து வந்து கொஞ்சம் ஈவ்னிங்ல இருந்து கொஞ்சம் மழை இருந்தது நேத்து தான் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் நல்லா மழை பெய்ஞ்சது நேத்து அதனால கொஞ்சம் கொஞ்சம் வெயில் இருக்குது இன்னைக்கு ஆனா பரவாயில்ல கொஞ்சம் என்ன சொல்றது வெயில் வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நேத்து மழை பெய்ன காரணத்தால
இங்கல்லாம் வெயில அடிச்ச மனமாவேதான் இருக்கு என்னைக் கிதான் வெயில்ல்லாம் நிக்கொன்ர மாதிரி இருக்கு
உம் மழயே வரலையா அந் உங்க ஊர்ல எல்லாம்
ப்ளி அம்மழ வந்தா ஏண்டா மழ வருதுன்ட்ருக்கும் வெயில் வந்தா ஏண்டா வெயில் வருது இதுன்ருக்கு
ஆமா தோலி அதேதான் தோலி எல்லாருக்கும் ஃபீல் மழ வந்தா கூட வெளியில போக முடியாது வெயில் வந்தா கூட வெளில போறது வெயில் வந்து ஒரு நிமிஷம் நம்ம போய்டுறோம் ஆனா நம்மளால அந்த அந்த வெப்பம் வந்து தாங்க முடில ஒரு டம்புக்கு நம்ம வீட்ல இருக்குறது இல்ல இப்ப எல்லாம் வீட்லயும் ஏசி ஏசி இருக்குது உங்களுக்கு கொஞ்சோம் முடிலன்னா நம்ம ஏசி போட்டுட்டு உக்காந்துரோம் உள்ள போய் அத நம்ம வெளில கிளம்புனா அப்டி இல்ல உங்களுக்கு என்ன இருந்தாலும் எவ்ளோ வெயில் அடிச்சாலும் நம்ம வெளில வந்து அந்த வெயில கட்டுப்பட்டுட்து தான் நம்ம போற மாரி இருக்கு அந்த மலயும் அப்டிதான் மழ இருந்தால் நம்மளுக்கு வந்து ரோடுல நடக்க முடியாது மழ வந்து நம்மளுக்கு கொடயை எடுத்துட்டு போறது ரெயின் கோட் எல்லாம் போட்டுதான் நம்ம வெளியிலே போக முடியும் நம்ம ஒருவேள வந்து இந்த வெயிலயாவது நம்ம அப்டியே போயிறோம் மழ காலத்துல எப்டின்னா உங்களுக்கு வெளியில போறதுக்கே கொஞ்சோம் விதாரா இருக்கும் ரொம்ப ரோடு எல்லாம் உங்களுக்கு ஆ இதாயிடும் நடக்க முடியாம தண்ணிலாம் தொங்கி தங்கி உங்களுக்கு நடந்த அந்த சேர்லாம் காலயே படும் அதனாலயே நம்ம வந்து வண்டியில வேணும்னா வெள வெளியில போயிடுவோம் நடந்து போனும்னா நம்ம வந்து வெளியிலே கெலமமாட்டோம் உங்களுக்கு மழ காலத்துல ம் சொல்லுங்க தோலி நீங்க இந்த மழ காலத்துல இந்த வெயில் காலத்துல நீங்க எப்டி இந்த அ ஒடம்ப வந்து பாத்துக்கிற மாரி நீங்க என்ன சாப்ட்டீங்க
தோழி நான வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவ ஜூஸ் போடுவேன் தோலி பழங்கள் ஜூஸ் தான் போடுவேன் ஆப்பிள் பழோம் ஆரஞ்சு பழோம்
ம் ரொம்பவே நல்லது தோலி அ ம் அந்த மாரி நம்ப உடம்புக்கு வந்து கு கொஞ்சம் குளிர் குளிர்ச்சியா வான வந்து நம்ம குடுத்துட்டே இருந்ததா நம்பளுக்கு வந்து உடம்பு அ அடிக்கிற வெயிலுக்கு நம்ப உடம்பு வந்து கொஞ்சம் சூடு எல்லா கம்மியாகி வயித்து வலி எல்லா இந்த வராம நம்பள பாத்துக்க முடியும் இல்லன்னா இந்த அடிக்கிற வெயில் நம்பளுக்கு வந்து டைப்ட சிக்கன் பாக்சு வயிற்று வழியால ரொம்ப பேர் வந்து உங்களுக்கு மருத்துவ மனல பாக்குற மாரி இருக்குது உங்களுக்கு நம்ம வந்து உடம்பு காலயில இருந்தே நம்பர் கோடும் இப்ப வந்து நம்ம என்ன சொல்றது சூடு கம்மி பண்றதுகு நம்ம மோரு இந்தா பாதம் பிசி சி சொல்லுவாங்கள தோழி அதெல்லா ஊற வச்சி நம்ம என்ன சொல்றது அந்த பாதாம் பீசினி இது வச்சு பால் சர்பத் வச்சு போ சாப்படுற மாரி இல்லன்னா இந்த சப்ஜா விதைகள் வச்சு கொஞ்ச ஊற வச்சு லெமன் ஜூஸ்ல போட்டு குடிக்கலாம் அந்த மாரி நம்ம காலில டீ இதிலாக இந்த மாரி குடிச்சிட்டு வந்தோனா நம்ப உடம்புல நம்ப வந்து கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியா பாத்துக்கலாம்
கண்டிப்பா தோழி
இல்ல தோழி இந்த குடிக்கிற மாதிரி இந்த சர்பத்து இந்த சப்ஜா விதைகளு லெமன் ஜூஸ் நீங்காள குடிப்பீங்களா
தோழி அதெல்லாம் எப்படி
அப்படி அஜில நீங்க குடிச் குடிச்சதுல்லையா
இல்ல தோழி நானு நீங்க சப்ச்சவல
அப்புடியா தோழி அது வந்து ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி தோழி அது உங்களுக்கு வந்து அஹ கரு சீரகம் தெரியுமா
உம்
ஆஹ அதே மாதிரிதா இருக்கும் தோழி உங்களுக்கு பாக்குறதுக்கு அதே மாதிரி ஆஹ இருக்கு உங்களுக்கு கொஞ்ச வந்து அது உங்கள் கருசீரக வந்து ரொம்ப கருப்பா இருக்கு இது கொஞ்ச உங்களுக்கு கிரேயா இருக்கு நீங்க ஒ கடையில வந்து கேட்டீங்கினா சப்ஜா விதன்னு சொன்னீ கேட்டீங்கினா குடுப்பாங்க ஹ த அவ்ளோ அதிகமான வேலயில்லாம் கிடையாது அது அது ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஹ ராத்திரிலை ஒரு நம்ம ஒரு ஜூஸ் குடுக்கணு இப்ப லெமன் ஜூஸ் குடுக்க போறோம்னா ஒரு அஞ்சு நிமிஷ முன்னாடி நம்ம தண்ணியில வந்து ஒரு ஸ்பூன் ஊற வச்சு உம் ச்சோனா ஒரு அஞ்சு நிமிஷலயே உங்களுக்கு நல்லா இதாயிடும்
சரிங்க தோழி
அதுக்கப்புறமா அதுல வந்து நம்ம லெமனை பிழிஞ்சி சுகரோ ஹனியோ ஏதோ நம்ம சேர்த்து குடிக்கலாம் அது உங்களுக்கு நம் நல்லா வயிட் வந்து நல்லாவே குளிர்ச்சி தள்ளும் தோழி நம் இந்த வெயில் காலத்துக்கு வந்து நல்லாவே அது குடிக்கலாம் நம்ம மழைக்கலத்து இதுல வந்து இது குடிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு நம்மளுக்கு சலி ஜொரம் எல்லாம் வந்துரும் வெயில் காலத்துக்கு நம்ம வந்து காலையில வந்து வந்து பெச்சு அது குடிச்சா நம்ம வயிறுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கும் நம்ம உடம்புல வேர்க்குரு வெயில் காலத்துல வேர்குறு அந்த மாரில்லாம் வருதுல்ல உங்களுக்கு வயிற்று வலி வேர்க்குரு என்ன சொல்லுது கட்டி மாதிரிய எல்லாம் வந்துருது உங்களுக்கு வெயில் காலத்துல அதெல்லாம் வந்து நம்ம வராம பாத்து பாத்துக்கலாம் தோழி
உம்
நீங்க ஒரு யூடியூப் இதுல செயலியில பாத்தாலும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டட் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ரெசிபி எல்லாம் கிடைக்கும் தோழி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க தோழி இது ஒடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும் இந்த உம் சொல்லுங்க தோழி கண்டிப்பா தோழி நம்ம சொல்லலாம் தோழி உங்களுக்கு பிரியாணி நல்லா தெரியும் பிடிக்குமா தோழி சாப்பிடுறதுக்கு
எனக்கு ரொம்ப புடிக்கும் தோழி அது பாய் வீட்டு பிரியாணின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோழி அது செய்முறை உங்களுக்கு தெரியுமா தோழி
உங்களுக்கு பிரியாணி புடிக்குமா தோழி
ஆஹ் புடிக்கும் தோழி
ஆஹ் கண்டிப்பா தோழி நான் சொல்றேன் தோழி உங்களுக்கு என்ன சிக்கன் பிரியாணி புடிக்குமா மட்டன் பிரியாணி புடிக்குமா தோழி
சிக்கன் பிரியாணி தோழி
அப்படியா தோழி நான் ஒரு கிலோக்கு சொல்லவ நீங்க எழுதி வைக்கிறீங்களா
ஆஹ் செரிங்க தோழி
ம் நான் வந்து ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருவேன் தோழி
செரிங்க தோழி
ஒரு கிலோ சிக்கன எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அது வந்து கொஞ்சோ மஞ்சள்ல ஊற வச்சுடுவேன் அதுல இருக்குற கவுச்சி வாசல்லாம் உங்களுக்கு நல்லாவே போயிடும் அந்த மாதிரி நம்ம பண்ற டைம்ல வச்சுட்டு நம்ம வந் கிலோ பிரியாணிக்கு வந்து நம்மளுக்கு வந்து நானூறு கிராம் வெங்காயம் தேவைப்படும் தோழி
நானூறு கிராம்னா எப்படி ச தோழி நம்ம வந்து அத கணக்க எடுத்துக்
ஆஹ் கணக்கு எடுத் துன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வெங்காயம்னா உங்களுக்கு ஒரு கிலோல வந்து ஒரு பத்து பன்னெண்டுதான் தோழி வரும்
செரிங்க தோழி
அதுல நீங்க வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு போடலாம் தோழி
செரிங்க
ஒரு கிலோ பிரியாணிக்கு உம் பெருசு பெருசா ஆஹ் என்ன சொல்லு நீல நீலமா பெருசு பெருசா கட் பண்ணி நம்ம வச்சுக்கோணும் தோழி தக்காளியும் நம்மளுக்கு வந்து நானூறு கிராம் தேவைப்படும் உம் அஹ் ஆமா தோழி பெருசு பெருசாவே கட் பண்ணிடலாம் அவ்ளோ சின்னதல்லாம் தேவையில்ல தோழி கட் பண்ணிட்டு அ ம் பச்சை மிளகா வந்து ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து உங்களுக்கு ஆறு போடலா தோழி உங்களுக்கு பச்சை மிளகாய் அவ்வளவா பிடிக்கலனா நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலா நாலு நாலு போட்டிக்கலா தோழி ஓ ஓ என்ன ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து க்ளீன் பண்ண கொத்தமல்லி புதினா ஒரு ஒரு கை பிடி கி அ ஒரு அர லிட்டர் தயிர் பாக்கெட்ல ஒரு ஆஃப் போடணு ஒரு பெரிய எலுமிச்சம் எலுமிச்சமு
உம்
சேத்துக்கிட்டு அ ஒரு ஆயில் வந்து உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் போடலா இல்லனா கடல் எண்ணெயு போடலா தோழி ரீஃபைண்ட் ஆயில் வந்து நம்ம வந்து இருநூறு கிராம் எடுத்துக்கலா தோழி ஒரு கிலோ பிரியாணிக்கு
செரிங்க தோழி இப்ப நீங்க இது பாத்திரத்துல செய்யற மொறைய தோழி இல்ல குக்கர்ல
இல்ல தோழி நாங்க வந்து பாத்துரதுல தா தோழி ம் எப்பவு செய்வோ ஆ பாத் ஒரு பாத்திரம் வச்சுட்டு உங்கள் கா அதுல தண் எ ஆயில் போட்டு அது கொஞ்ச காய விட அதுக்கு அப்புறமா பட்ட க்ராம் ஏலக்கா ஆ இது என்ன சொல்றது பிரீஞ்சியெல அ உங்க ஸ்டார் அணிஸ் தெரியுமா தோழி உங்களுக்கு
சரிங்க தோழி
ஆ அது போட்டுட்டு அ வெங்காயத்த சேத்துர்ணு தோழி வெங்காய வந்து நல்லா வனக் க்கி வர்ற டைம்ல வந்து உங்களுக்கு கொத்தமல்லி சேக்கணு ஆமா தோழி ப்ரவுன் கலர்லெந்து கொஞ்ச லைட் ட்ட உங்களுக்கு ரொம்ப ப்ரவுன் கூட ஆவ கூடாது நல்லா ரெட் என்ன சொல்றது கோல்டன் ப்ரவுன் வந்துரு உங்களுக்கு
சரிங்க தோழி
த நேரத்துல வந்து கைப்பிடி கொத்தமல்லிக் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதுல போ போட்றுணும் அது ஒரு நிமிஷம் வணக்கணும்னு தோழி அதுக்கப்பறமா அஹ் தீனா போட்டு அது ஒரு கிலோ ஒரு நிமிஷம் வணக்கணும் அத வணக்கிட்டு அதுக்கப்பற அப்பறமா இஞ்சி பூ இஞ்சி பூண்டு விழுது சேத்துக்கணும் தோழி
உஹம்
அதுக்கப்பறமா பச்ச மிளகாய் அஹ் தக்காளி நறுக்கி வச்ச அஹ் தயிர் எலுமிச்ச இது பிலிஞ்சி சாறு மட்டும் தான் போடணும் தொல்லி அது அது உள்ள இருக்க விதயெலா கி படுக்க ப பட்டுராம பாத்திருணோ அது நல்லா வணக்கி விட் விட்டு அது கொஞ்சம் தக்காளி மசிச்சு வர டைம்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணினோ அஹ் மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்க்கணோ தூளி
சரிங்க தோழி
உப்பு சேர்த்துட்டு மிக்க என்ன சொல்றது மிளகாய் தூள் மட்டும் தான் போடணொ மிளகாய் தூள வந்து உங்களுக்கு சக்தி மசாலா இல்லன்னா ஆச்சி மசாலா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம சக்தி மசாலா போடுறோம்னா நம்ம ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் கெடயாது ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு உம் சொல்லுங்க தோழி
தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்ட தோழி அடுத்த கால்ல நாங்க இந்த ரெசிபி பத்தி பாதி தெரிஞ்சுக்
கண்டிப்பா தோழி செரி தோழி நான் மீண்டும் பேசலாம் தோழி உங்களோட நான் பேசினது எனக்கு ரொம்பவே அஹ் மகிழ்ச்சியா இருந்தது தோ நன்றி வணக்கம் தோழி ம் செரி